தோழி
ஆமா
நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேமா
உஹம் இன்னைக்கு நம்ம அன்றாட பண்ணக்கூடிய செலவுகள்ல வந்து நிறைய வீண் விரயங்கள் வந்து ஏற்படுறது நம்மனால பாாரக்க முடியுது அந்த வீண் வி விரயங்கள் எதுல எல்லாம் நம்ம அதிகமா செய்யிறோம் அதை எப்படி கட் கட்டுப்படுத்துவது அத வந்து எப் இப்படி சேமிப்பா மாத்துறதுங்கறத பத்தி உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கேன் தோழி
பேசலாமா சொல்லுங்க
இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் வீண் விரையும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா முதல்ல வந்து வந்து நம்மமுடைய ஐம்புலன்களும் வந்து கற்றுக்கொள்ள இரு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னதான் நம்ம வளர்ந்து வலந்துட்டாலும் பல அனுபவங்கள் இருந்தாலும் நம்மளும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற காரணத்தினால சிம சில சமயங்கள்ல வந்து அந்த ஐம்புலன்களினுடைய கவர்ச்சியில் சில விஷயங்கள் வந்து வந்து நம்ம செஞ்சறதான் செய்யதான் பண்றோம் ஆஹ் எடுத் எடுத்துக்காட்டா இப்ப நம்ம ச் ஒரு திருவிழாக்கே நம்ம போறோம் அந்த ரோடு வழி யா நம்ம தாண்டி வரும்போது நெறையா பொருட்கள் இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம பிள்ளை கெடையாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல சரி ஒரு பத்து நிமிஷோ நம்ம நின்னு தூரி விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது பாக்கலாம் பண்லாம் அப்டிங்கும் போது ச் நம்மளும் ஒரு சிறு குழந்தைகளா வந்துட்டு மாறி ஏதோ ஒரு பொருள வந்து வாங்கதான் செய்யறோம் அது பலூனா இருக் லாம் இல்ல வே ற ஏதாவது தின்பண்டம் அது விலை அதிகம்ங்கிறது நமக்கே தெரியும் இருந்தாலும் அந்த ஆசையின் தூண்டுதல்கள்னால நம்ம வந்து ஒரு இரண்டு தடவை வந் து செஞ்சரோம் அது அளவா இருக்கும் வரைக்கும் ஆபத்து கிடையாது. அதுவே எண்ணிக்கையில் அளவாகும் போது அது வந்து நிச்சயம் பாதிப்பளிக்கும் தோழி தொடர்ந்து பேசுங்க பேசுங்க தோழி நீங்க தொடர்ந்து உங்க கருத்த பேசுங்க. ஹலோ
அ உண்மதான் அப்ப அப்பண்ணா அப்ப இன்னோரு எடம்
தோழி ஒலி வந்து குறைவா கேக்குது. கொஞ்சோ நேரா வச்சு பேசுங்க ஆஹ் இப் இப்பதான் கேக்குது.
ஆஹ் இப்போ நம்ம ஒரு இதுக்கு போறோம் ஆஹ் வழிநெடுக அதுவும் நெறைய விளையாட்டு பொருளு அஹ் தேவையில்லாததெல்லாம் இருக்கு நம்ம வந்து இதெல்லாம் மனச வந்து கட்டுப்படுத்தி இதெல்லாம் வேண்டாம் நம்மகிட்ட இருக்கு வாங்கக் கூடாதுன்னு நெனைப் போ ஆனா நம்ம மனசு ஜெயிச்சிறும் ஏதோ ஒண்ணு தேவை வீட்ல இருக்கும் அந்த பொருளு அதைப்ப அது அது கவனிக்காம நம்ம திருப்பியும் அதையே வாங்கும்படியமா நம்ம மனசு தூண்டுதல் ஆயிடுறது தேவையில்லாம அத ஒரு பொருளை வாங்கின்னு வந்தற்றோம். அப்புறம் வாங்கி வந்துட்டு நெனைக்கறோம் என்னடா இது ஏற்கனவே இருக்கே இத போய் வாங்கிட்டோமே இதுக்கு பதிலா வேற எதா வாங்கிருக்கலாமேன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நெனைக்க தோணுது.
நிச்சயமா நிச்சயமா இத வந்து நம்ம எ தவிர் க்கறதுக்கு சில வழிமுறைகள் வந்து பின்பற்றலாம் ஓ இரண்டு முறைகள நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு இரண்டு முறைகள் இரண்டு பேருமே கலந்து ஆலோசிப்போம் தோழி இத எப்டி தவிர்கலாம் ஏதாவது ஒரு முறை நீங்க
இத தவிர்க்கணும்னாக்க நம்ம முதல்ல அந்த வழியா நம்ம வரும் போது நம்ம பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. இத நம்ம வாங்க கூடாது. நம்ம மன கட்டுப்பாட்டுல வச்சுண்டு வந்துணும் அந்த பைசா இருந்ததுன்னா வீட்டுக்கு எதா காய் பூவோ இதெல்லாம் வாங்கறக்குல பைசா உரிகரமா இருக்கும். இல்லாதத போய் வாங்கி அத வந்து முடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதனமா வெளியில தருனு
நிச்சயமா தோழி சரியா சொன்னீங்க. அஹ் நாங்க என்ன முறை பின்பற்றுவோம் அப்படின்னா இப்ப ஒரு உதாரணமா ஒரு மளிகை சாமானம் வாங்க போறோம் அப்படின்னா நிச்சயமா வந்துட்டு டிபார்ட்மென்ண்டல் ஸ்டோருக்கு வந்து போக மாட்டோம். ஏன்னா அது நமக் தேவையானதும் இருக்கும் தேவையில்லாததும் இருக்கும் நம்ம புலன்களால நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணப்படுவோம். நம்ம முதல்ல ஒரு மாத த்துக்கான மளிகை சாமான வாங்க போகும்போது முதல் மாதத்துல எது அதாவது பொருட்கள் வந்து மீதி இருக்கா அப்டிங்கறத வந்து மொ தல்ல ஒரு ரு தடவே நம்ம வீட்லயே வந்து எல்லா பாத்து டப்பாவையு வந்து நம்ம தெறந்து பாத்து என்னன்ன என்ன அளவுகள் வந்து மீது இருக்கு ஏன்னா நிச்சயமா நம்ம மறந்துருப்போ பல்வேறு வேலையின் கார்ணமாக ஆ இப்போ ஓ ஒரு உ தார்ணம்மா ஒரு உளுந்து பருப்பு ஒரு கிலோ வாங்கியிரு போ அரே கிலோ தா நம்ம பயன்படுத்தியிருப்போ அந்த அரே கிலோ கேக்குதுங்கமா உங்களுக் கேக்குதா தோழி கேக்குதா ஹலோ
ஆ
கேக்குதத்
உம்
தோழி கேக்குதுங்ளா
ஹலோ
அ தோழி கேக்குதா இல்ல கேக்லீங்ளா
இங்க ரொம்ப லோவா கேட்டுதும்மா
ஓ இப்ப கேக்குதா தோழி ஆ இப்ப நம்ம மளிக சாமான வாங்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் எத்தனை அளவு வந்து மீதி இருக்கு அப்டிங்குறத நிச்சயமா நம்ம ஒரு தடவை வந்து பாத்துக்குணு பாத்துட்டு அது போக அடு த்த மாதத்துக்கு நம்ம என்ன பொருளுன் அளவு தேவயோ அந்த அளவு மட்டு நம்ம வாங்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம பொருட்கள் வந்து வண்டு ஊடுறது அது தூக்கி போடுறது அதனால வீண் விரயம் ஏற்படுது வந்து நம்ம தவிர்க்குலா அதே மாதிரி நம்ம இப்ப திருவிழாக்கல்லா போறோ அப்டின்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டுக்குணு இன்னைக்கு இந்த திருவிழாக்கு போறோமா மொத்தமா ஒரு ஐநூறு ரூபா அல்லது ஆயின் ரூபா இதுக்குள்ள நம்ளுடைய கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துரனு அப்டிங்கிற ஒரு எண்ணிக்கைல அதுக்கு உண்டான தொகைய மட்டு எடுத்துட்டு நம்ம போய் திருவிழா கொண்டாடிட்டு வரும்போது அதை விட அதிகமாக வீண் விரயங்களே வந்து நம்ம நிச்சயமா செய்ய மாட்டோ அதுக்குள்ள நம்மளுடைய கொண்டாட்டங்ள வந்து முடிச்சுட்டு மகிழ்ச்சியையு நம்ம அனுபவிச்சுக்குவோ அதே சமயம் தேவையில்லாத வருத்தங்களையு நம்ம வந்து தவிர்த்துக்லா தோழி தொடர்ந்து பேசுங்க ஹலோ ஹலோ ஹலோ